வன
நீங்க நலமா இருக்கீங்ளா கேக்குது தோழி
நலம் நலம் ஆ சொல்லுங்க தோழி உங்க ஊர்லெல்லா வந்து எப்டி விவசாயம்ல்லா போய்ட்ருக்கு மரங்கள்லா எப்டி இருக்கு
ம் எங்க சைடு விவசாயம் வந்து நாங்க வந்து மாநகராட்சி இந்த சைடு சொல்றோல வீடெல்லா பக்கத்துல பக்கத்துல இருக்கோல அப்புடி இருக்கோ அ அதனால வந்துட்டு எங்குளுக்கு விவசாயமே இல்ல தோழி
ஆ சும்மா இதுதா அந்த ரோடு மாரி இந்த மாரி இருக்
ஆமா அது அது மாதிரிதா பாக்க முடியு அதனால மரங்களுமே இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க எல்லாமே
உங்களோட அதாவது சின்ன வயசு ஸ்கூல்ல அனுபவங்கள் இருக்கூம்ல மரங்கள்னுவோ ஞாபகோ வருது உங்க ஸ்கூல்லலா மரங்கள் இருக்கோ நீங்க போயிருப்பீங்க
ஆமா அதெல்லா ஒரு உண்மையிலேயே அ நாங்க படிக்கும்போதெல்லா அவ்வளோவா ஸ்கூலு இருக்கோ பாத்தீங்ன்னா அந்த பழைய ஓட்டு கட்டடோ அப்டீல்லா சொல்லுவோ தெரியுங்களா மழை வந்துருச்சுன்னா ஒழுகோ அப்டீன்லா சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாரி எடத்துலதா நாங்க படிச்சோ அதே மாரி பாத்தீங்ன்னா கிளா நறைய ஸ்கூல்ல வந்து நறைய மரங்கள்தா இருக்கோ கிளாஸே எங்களுக்கு மரத்தடியிலதா வெச்சு நடத்துவாங்க அதெல்லா உண்மையிலயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல நாங்களா பின்னாடிதா போய் ஒக்காந்துக்க நா ஏ கேட்டீங்கன்னா ம ஏ எத்துல தீனி வாங்கி வெச்சு பின்னாடி ஒக்காந்து சாப்ட்டுட்டே ஒக்காந்து கிளாஸ கவனிக்கிறதுதா வேல அதுக்கப் அப்புறோ இந்த ரெட்டு பேனா அதெல்லா எடுத்துட்டு போயிட்டு கையில மருதாணி போட்டுகிட்டு இருக்கறது வேல அது கரெக்டா ஆனா கண்டுபுடிச்சிருவாங்க
ஆமா ஆமா ஆமாக்கு கி கோழிக்கிருக்கன மாரிக்கிருக்கன மாரி பாத்துருவாங்க அவுங்க ம்
அதனால அது மறக்
நாங்க வந்து எப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது எங்க ஊர்ல வந்து அஞ்சாவது வரையில தா இருக்கோ அஞ்சாவதுக்கப்புறோ ஆறாவது வந்து வேற ஸ்கூல்லதா போய் சேக்கணோ அந்த ஊர்ல அப்ப வந்து ரொம்ப தூரத்துல போய் சேத்து வுட்டாங்க அப்ப நாங்க என்னா பண்ணுவோ அந்த கொளோ இருக்கோ கொளத்து வழியா அந்த கரையில போணோ கரையில போயிட்டு அந்த ரயில்வே கேட்டு தண்டவாளம் மாரி போகோ அதெல்லா
இ
அதெல்லா போயி ரயில்வே தெ கேட்டெல்லா தாண்டி அங்குட்டு போனா சுடுகாடு ஒண்ணு வரு
நா
அந்த சுடுகாடு வந்ததுக்கப்புறோ அத தாண்டி ஆ பெரிய ரோடு மாரி ஒண்ணு போவோ அது போயி அந்த இந்த கருமண்டபோன்னு சொல்லுவாங்க அது வரோ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா பொன்னகர் இதெல்லா வந்து அதெல்லா தாண்டி போனோம்னாதா அ அந்த ஊரு வரோ அந்த ஊரு வந்ததுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஆ போ போய் படிப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரே மரமா இருக்கோ நறையா தூங்க மூஞ்சி மரோல்லா இருக்கோ இங்க அது கூட்ட அது கிட்ட போய் ஒக்காந்தாவே நம்மளுக்கோ சேத்து தூக்கோ வரோ அந்த மரத்துட்ட அவுங்க வேற அங்காத உக்காந்து அந்த சாந்தறத்துல பாடம் நடத்துவாங்க அது டீச்சர்லா அப்ப தூக்கமாதா வரு சமாளிச்சுட்டு அப்டியே உக்காந்துருப்போ சா மத்தியானோ சாப் ல்லா சாப்ட்டுட்டு அங்க ஓக்காந்தாவே ஆட்டோ மேட்டிக்கா எல்லோரு தூங்கிர் வாங்க
ம்
இந்த தடவ வந்து ஹெட் மாஸ்டருக்கு எங்கள எல்லாரையுமே தெரியு ஏன்னா எங்க அப்பா வந்து ஹெட் மாஸ் இப்ப எங்களலா அறிமுகப்படுத்திட்டு போயிருவாரு அவரு அவரு எனக்கென்னன்னு அறிமுகப்படுத்திட்டு போயிருவாரு ஏ பிள்ளைங்கதா இவுங்களா படிக்கட்டு நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ட்டு போயிருவாரு அவரு எங்கள நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு ஆ என்ன ஆனா எங்க ஸ்கூல வந்து நா என்னோட கிளாஸ்ல வந்து பாத்திங்கன்னா அஞ்சு புள்ளைங்கருக்கு அதாவது வள்ளி தனலட்சுமீனு ஒரு பொண்ணு ஆ இப்ப அதெல்லா கலை ட்ரா இருக்காங்க அவுங்களா அப்புறோ பாத்தீங்கன்னா இந்த காதருனிசா சகிலா இவங்க அஞ்சு பேரையு நம்மளால மிஞ்சவே முடியாது அவங்கள தாண்டிதா நம்ம மார்க் எடுக்க முடியு அவங்களுக்கு மேல நம்ம என்னைக்குமே போ முடியாது அந்த மாரி அவங்க ஒரு அஞ்சு பேருக்குள்ளற ஒரு அங்க அந்த காம்பிடேஷனாருக்கு அந்த இதுல கிளாஸ்ல இப்ப நாங்க அதுக்கு அடுத்தது வந்து அதாவது மட்டன்னு சொல்ல முடியாது மேலையு சொல்ல முடியாது அதுக்கடுத்து ஆறு ஏழு ரேங்க்கு அந்த மாரி வரு அந்த பத்துக்குள்ளார எடுப்பே நா மோ மோஸ்லி பத்துகுள்ளார தா நா எடுப்பே அதாவது என்னைக்காவது எப்பயாவது வந்து ஒரே ஒரு சப்ஜெட் மட்டு ஃபெயில் ஆயிருக்குறே அது ம மத்தபடி அ படிக்கிற பிள்ளைங்களோட தா நா பெரும்பாலு ஃபரஸ்ட்டு டெஸ்க்ல தா உக்காரவேப்பாங்க நா அங்க உக்காந்துருக்கே அப்ப வந்து து ஹெச் எம்கு நல்லா தெரியு நா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்குங்கறப்போ அப்ப கடைசி பீரியட் வந்து ஒரு நாள் கேடச்சிச்சா ஏ இந்த பிள்ளைங்களோட சேந்தா என்னா ஒரு தொல்லைன்னா படி படி படி படின்னு உயிர் எடுக்குங்க அது எனக்கு ரொம்ப ஒரு மாரி கடுப்பா வந்துச்சு போர் அடிச்சிருச்சு எவ்ளோ தா படிக்கிறது இந்த படிக்கிற புள்ளைங்களோட சேந்தா படிக்கிறத பத்திதா பேசுதுங்க வேறலா பேச மாட்டேங்கிதுங்க நீ இவ்ளோ மார்க் எடு தியா நாடு நா அடுத்த தடவ நா நறைய எடுப்பணு இப்டி ஏதா பேசுங்க கடுப்பா வரு நம்ளுக்கு இதே லாஸ்ட் பெஞ்ச பாப்பே அங்க ஒரே அரட்டையாருக்கு ஜாலியாருக் அந்த புள்ளைங்க வரப்பயே பாத்தீங்கன்னா ஒரு ஆள அடிக்கிற மாரிதா அந்த பாவட தவணி போட்டு வருங்க பாருங்க அந்த பாவடெல்லா அப்டியே பறக்கு தாவணி ஃப்ளோட்டின்ல ரோஸ்யில்லாம அங்க வரவே வராதுங்க அந்த புள்ளைங்க ரோஸு அந்த பாட தவனியோட செம க்யூட்டா அப்டியே வருவாளுங்க வந்தா அப்டி எப்டி பாத்தீங்கன்னா ராட்சசி மார்ருக்குங்க அதுங்கள பாத்தாவே பயமாருக்கு நாங்கல்லா குட்டி குட்டியா இருப்போமா அதுங்க வந்து அப்பயே பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற புள்ளைங்க மார் இருக்கும்ங்க அந்
ம்
பின்னாடிடெஸ்கு ரெண்டு டெஸ்கு ஃபுல்லா அந்த ஒலுசலல்லா அங்க தா ஓக்காந்துருக்
ஓகாந்துதிருப்பாங்க ம்
நா என்ன பண்ணே சேரி இதுங்களோடையே போர் அடிக்குது அதுங்களுக்கு என்னை ரொம்ப புடிக்கு அதனால கூப்பிடுங்க ஏ இங்க வா வாடின்ந்து சேரினா அதுங்களோட போய் ஓகாந்துட்டு கொஞ்ச நேரோ அரட்ட அடிச்சுட்டு ஜாலியாந்து இந்த புள்ளைங்களா திட்டுங்க உன்னய அங்க போகாதன்னு சொன்னா எதுக்கு போன அப்டிங்குக ஏ வரேண்டி இருடி அப்டின்னு சொல்லிட்டு அங்க உக்காந்துருப்பே பார்த்தா கடைசி ப்ரீடு கெச்சம் வந்து வராரு ஜன்னல இந்த புள்ளைங்கல்லா பாத்துட்டு எல்லா அமைதியா ஆயிடுச்சுங்க நா பாக்கல அப்டியே அ லாஸ்ட் பெஞ்ச்லயே உட்கார்ந்து இருக்கிறே டெஸ்கலயே அவர் அங்க இருந்து வந்த வுனே கிராமர் எடுக்க வருவாரு லாஸ்ட் பிரிடுக்கு அப்ப வந்து இப்டியே பாக்குறாரு எல்லாத்தையு என்னைய பாத்துட்டாரு அங்க இருந்து வந்தாரு அந்த குச்சிய லயே ஒண்ணு தொடைல சைட்ல தானே உடக்காந்துருப்போ உ ஒன்னு போட்டாரு ஓ ஏட எது படிக்கிற புள்ளைங்கல்லா அங்க போயி உக்காருனு இங்க எதுக்கு வந்து உட்காந்துருக்குன்னு சொன்னாரு
ம்
ஓடி போய் திருப்பி அங்க போய் உட்கார்ந்த பாத்துக்கோங்க எனா அது டார்த்தி மிஸ்ஸோட கிளாஸ் அந்த இது அந்த லாஸ்ட் பீரிடு அவுங்க அன்னைக்கு வந்து எதோ ஒரு வேலைன்ட்டு இவர அனுப்ச்சு விட்டாங்க அப்ப துரை சாமி சார் வந்து அந்த கிளாஸ் எடுக்கறாரு கிராமர அப்ப அவரு கிளாஸ்ல வந்து பின்னாடி உட்காந்தா எப்டி இருக்கு அவரு சத்தம் போடு திருப்பி ப வந்து பர்ஸ்ட்ல உட்காந்தே இது வந்து ஸ்கூல் அனுபவத்துல சொல்றே ஆனா அதுல என்ன ஒரு கொடுமன்னா பாத்தீங்கன்னா அந்த அஞ்சையு சொன்னே பாத்தீங்களா பஸ்ட்டு ஸ்கூல்ஸ் பஸ்ட் டு வேற இந்ததுல இதுல அதுல ஒரு புள்ள வந்து என பண்ணுது ஐநூறுவாய்க்கு ஆயர்வாய்க்கு பாட்டுபாட போயிருக்கு இன்னுமபாடிக்கிட்டு தா உக்காந்துருக்கு ஆர்கஸ்ட்ரால போயி ஒரு புள்ள என்ன பன்னிருச்சு ச இருபத்தஞ்சு பேருக்கு டெய்லி சோறாக்கி போட்டு பெரிய குடும்பத்துல போய் வாக்கப்பட்டு இருக்குது
ம் போ ஆ
இன்னொன்னு வந்து இப்டியே அஞ்சு புள்ளைங்களு இருக்குதுங்க உருப்பிடாம போயி இந்த பின்னாடி இருக்குதுங்க பாருங்க இன்னைக்கு போலீஸ்ஸா ஒண்ணு டீச்சரா ஒண்ணு இருக்குது கொடுமைல்ல
செம்ம பாத்தீங்களா ஆ ம்
அந்த புள்ளைங்கப்ப நாங்க முப்பது வருஷோ கழிச்சு பேசுபோது போலீஸாவு டீச்சராவு வரும்போது காலரத்தூக் கிடுறாளுக பாத்தியா நாங்கல்லா கடைசி பெஞ்சு அப்டிங்கறாள்
உம்
எப்டி இருக்கு பாத்துக்கோங்க அ இந்த பஸ்ட்ட் பெஞ்சு புள்ளைங்க ஏய் வாழ்ந்தா உங்கள மாரி தாண்டி வாழணு படிக்கு போது ஜாலியா இருந்தீங்க இப்பயு அப் படிதாண்டி இருக்கீங்க அப்டின்னு நாங்க ரிஸ்க் எடுத்து படிச் சி என்னாடி புரயோசனோ இந்த பார்ரி இப்டி இருக்கிறோ தேவையாடியிது அப்டிம்பாளுங்க அதாவது வாழ்ற காலத்துல ஜாலியாவே இருந்துட்டு போயிரணும் போல இருக் ஆ எதையாவது சிந்தனை பண்ணி யோசிச்சு யோசிச்சுதா நம்மளுக்கு மனநில பாதிச்சு எல்லாமே பண்ணுது ஒடம்பு சரியாம்போது எதயாவது ஜாலியா யோசிச்சுக்கிட்டு இப்ப பிள்ளைங்களோட டைம் இது பண்ணி இருக்கலாம் அதுலயும் ஒரு சில நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க அமையறதும் இதுதானே
கண்டிப்பா கண்டிப்பா ம்
அப்டியே ஏதாவது இங்கிட்டு இங்கிட்டு ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு
ம் அது அது பாருங்க அந்த சின்ன பிள்ள இருக்குல அத் பாருங் அந்த ஒர் பதோ இருக்கு பாருங்க
அ அது அப்பயே வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து அப்பயே வந்து வீடு வீடா போய் கழனி எடுக்கற ஆளுதா அது
ம்
எப்பயுமே இந்த பிரச்சனைகள் போது எல்லாருமே சொன்னாங்க அது கழனி எடுக்கிற புத்தி அதுக்கு போகவே இல்ல வீடு வீடா போய் சொல்லிக்கிட்டு உக்காந்து இருக்கறது அது வந்து இது கீழ்த்தரமா இப்ப இப்ப நம்ம ரெண்டு பேர்த்தக்குமே பேசிட்டு இருக்கோ புடிக்கல ஒரு கோவத்துல வந்து உங்கள யாரிட்டையே திட்டிட்டு இருக்கே நானு
ம் ம்
அப்ப என்ன செய்யணூ நீ ரெண்டு திட்டு திட்டிட்டு வுட்டுரோணூ
ஆமா
இது ரெக்கார்ட் போட்டு மெனக்கட்டுட்டு போய் எடுத்து குடுக்குறாங்கன்னா அது நல்லா இருக்குமா
ப்பு தானோ
ம் அது ஒரு அது அந்த குரூப் லயே அந்த பிள்ளைக்கு ஒரு ரீமார்க் மாரி ஆயி போச்சு அசிங்கம்மா ஆ குரூப் மா வுட்டு அந்த பொண்ணு போயிருச்சு இத் தேவையாங்கறே ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லதா அமையணூ
ம்
நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையலைன்னா அது கஷ்ட இந்த ஸ்கூல் பருவத்தல்ல அந்த புள்ள அப்படிதா இருந்துச்சு அப்பயுமே அவ்வளோவோனா நாங்கல்லா பேசமாட்டோ அதுகிட்ட அ ஒரு கிளாஸ்க்கே அம்பது பேர் இருக்கோ அப்ப இப்பெல்லா பாருங்க இருத்தஞ்சு புள்ளைங்க வெச்சு தா கிளாஸ் எடுக்கறாங்க அப்ப ஐம்பது புள்ளைங்கள வெச்சு
பொண்ணு பக்கத் வீட்டு பொண்ணு ஒரு கிளாஸ்ல போய் பே உக்காந்து இருக்குதா அ பதினோரு புள்ளைங்க தா இருக்குங்களா அவுங்க கிளாஸ்ல இஹ் லவூங் ஆம்மா இப்ப நீங் ங்க நா எல்லா படிக்கும்போதுல்லா நாற்பது பேர் அம்பது பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸ்க்கே ஆனா
நம்ம பஃர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம அப்படிருந்தா அ பதினோரு புள்ளைங்கன்னா அட்லீஸ்ட் பத்தாவது மார்க்காவது எடுக்
எடுத்துர்லா தாராளமா எடுக்லா பர்ஸ்ட்லயே வரலா நம்மல்லா ம் ஹூம் அது இப்ப படிக்கிற புள்ளைங்கல்லா படிப்பாவா படிக்குதுங்க கையில அது வேற செல்லு வேற கொண்டு வர சொல்
இல்ல இப்ப அவங்க படிக்கவே இல்ல அதாவது ஊர் உலகத்த பாத்துப் புரிஞ்சுக்கிட்டே அதுங்க இது பண்ணுதுங்க நம்மளுக்கெல்லா புரிதல் அப்ப கெடையாது தவ்ளோவா ஒருத்தவங்க புரிஞ்சறதுக்கல்லா அந்த அளவுக்கு இந்த இது பத்தாது
ம்
லா இம்புட்டூண்டா இருக்கேலேயே ஒரு டான்ஸ்சு ஸ்டெப் எப்படி போடணு அந்த பாட்டு வரிகளுக்கு அடு த பாட்டு எப்டி பாடணு அவ்ளோவு தெளிவா வச்சிருக்குதுங்க அதுங்க மைண்ட் செட்ல
ம் அப்பல்லா உண்மையில அது ஒரு கலை திறமை வேற கையில இருந்துச்சுல்ல ஆமா படி பு இருக்கு இந்த திறமைகளு இருக்கு ம் இப்பல்லா அதுல்லா எதுவுமே கெடையாதுனா ஒரு வெளையாட்டு வெளையாட போனங்கனாலே ஐய்யய்ய வேணா வேணா அதெல்லா என்ன விளையாட்டு அப்படினு ஃபோனதா கையில எடுக்குதுங்களே தவிர எங்க வெளையாடுதுங்க எங்க படிக்குதுங்க நாப்பது
அட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா வாங்கன்னு கூப்பிட மாட்டிக்கிதுங்க போன வச்சுட்டு ஹாய் அப்டின்டு போயிருதுங்க அ ரெண்டே வார்த்த ஹாய் ஆண்ட்டி அப்டின்ட்டு உள்ள பேயிருதுங்க நேரா போனாதூகிட்டு எங்க போன புடிங்கிருவாங்களோன்
ம்
அந்த மாரி ஆய் போச்சு இப்ப இருக்கிற காலோ அப்ப வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இது மே கெடையாது எல்லாமே நம்ம நேரடியா பேசிக்கிறது தா எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்லா அப்டி இருந்துச்சு அப் ப இப்ப வந்து படுமோசோ ஃபோன்ல ரொம்ப எல்லா இதாய் பேய் கிடக்குது வ அது பண்றது வாட்ஸ்அப்ல திட்டி அனுப்புதுங்க அப்பறம் வந்து ரெக்கார்ட் பண்ணுதுங்க எல்லாமே ஃபோன்லயே இது பண்றதுனால ம் நம்ப முடியல இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களல்லா
கண்டிப்பா கண்டிப்பா ம் ம்
ரொம்ப அதாது ஆரம்பிக்கிற புதுசுல நல்லாதா இருக்குது ஓகோன்ட்டு
ஆ
போக போக தா புடிக்க மாட்டிக்குது
தமா அது அவங்களோட
ப சுத்தமா எனக்கு புடிக்காமே போயிருச்சு அந்த சைடே போறதே இல்ல இப்ப நானு ஆனா என்ன உட மாட்டிக்குதுங்க நா போறதில்ல
ஆ
எதுக்கு தல வலியல்லா இழுத்துக்கிட்டு திரு